ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க ஆமா இன்னைக்கு கொஞ்சோ பீரோ கிளீனிங்லா இருக்கு
அப்டியா
எல்லா நாங்க லீவ்ல இருந்து அப்டியே இது பண்ணி அடுத்தடுத்து கொஞ்சோ வெளியில போற வேலலா இருந்துதா
ம் ம் ம்
அதுல அப்டியே க ரொம்ப கச்ச கச்ச கச்ச கச்சன்றுந்துது
ம்ம்
செரி ஓக்கே எல்லாத்தியு கிளீன் பண்ணி எடுத்து வப்போ பசங்களு ஸ்கூல் பொயிட்டாங்க
அப்டியா
அவுங்க இருக்கும் போது செய்ய முடியாதில்லயா அதனால நம்ம அவுங்க வர்றதுகு குள்ள இந்த வேலயெல்லா முடிக்கலா அப்டின்னு சொல்லி இதுல எறங்கிட்டோ இன்னிக்கி
சேரி சேரி கால்ல என்ன செஞ்சீங்க சாப்பாடு
இன்னைக்கி அஸ்யூஷ்வல் இட்லி எங்க வீட்ல
ஆ ஆ
இட்லி வச்சு சட்னி பண்ணி குடுத்துட்டே
ஆ
மதியத்துக்கு சாம்பார் பொடலங்கா பீட்ரூட் பொரியல் முடுச்சிட்டோ நீங்க என்ன பண்ணீங்க
நா காலைல ஒயிட் குருமா வச்சு சப்பாத்தி போட்டே
ஒயிட் குருமாவா என்ன டிஃப்ரெண்ட்டா சொல்றீங்க
ஆமா நீங்க செஞ்சதில்ல
இல்லயே
ஒயிட் குருமானா அந்த குருமா வந்து அப்டியே வெள்ளயாவே இருக்கும் அது வந்து தக்காளி எதுமே போட மாட்டோ
ஆ
சேரி‌ ஃபர்ஸ்டு ஒரு குக்கர் எடுத்துட்டு
ம்
அதுல பட்ட கிராம்பு இதெல்லா போட்டுட்டு வெங்காயம் பச்ச மொளகா
ம்
எல்லாத்திமே வதக்கி விட்றணு
ம்
ஆ வதக்கிட்டு அ இதுக்கு மெயின் வந்து ஒரு பேஸ்ட்டு தா
ஆ ஆ
அதுல தேங்கா பெருஞ்சீரகோ
ம்
கசகசா
ம்
முந்திரி பருப்பு
ம்
பச்ச மொளகா
ம்
நம்ப காரோ எவ்ளோ சாப்புடுவோமோ அந் அந்தளவுக்கு பச்ச மொளகா அதுல போட்றனு ஆமா ஒருவேள பட்ட கிராம்பு நம்ம பசங்க சாப்புலனா அதயு இதிலே போட்டு அரச்சுறலா எண்ணெய்ல போடாம
அந்த ஸ்பைசினஸ்க்காக ம் ஓக்கே ஓக்கே
ட்டு நல்லா பேஸ்ட்டா அரச்சு எடுத்து வச்சுப்பே
உம்
எடுத்துஸ்டு இந்த வெங்காயோ எல்லா வதக்கலால
உம்
அதுலேயே கேரட்டு
உம்
பீன்ஸு பச்ச பட்டாணி
உம்
காலிஃபளவரு
உம்
உருளக்கெழங்கு
உம்
இது எல்லாத்தயுமே கொஞ்ச நேரோ அந்த எண்ணயில லேசா அப்டியே வருத்து விடணும் ம்
பச்ச பட்டாணினா நீங்க மார்க்கெட்ல வாங்கறது சொல்றீங்களா இல்ல இதுல மளிகை கடைல வாங்கி ஊற வச்ருவீங்களா நைட்டு
நம்ப குக்கர்ல போறதால மல்லிகை கடையில வாங்கி ஊற வச்சு போடுவோம்ல
உம்
அத போட்டீங்கனா நல்லா இருக்கூ நல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கூ போட்டீங்கன்னா நா ரொம்ப அப்டியே மசிஞ்சு போயிடூ
ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
அதனால இத ஊற வச்சு போட்டோம்னா நல்லா முழுசாவே இருக்கூ பட்டாணி
ஆ ஓகே ஓகே
அத போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சு வச்சோம்ல
உம்
அதையு தூக்கி அதுலயே ஊத்திட்டு உப்பு எவ்ளோ நமக்கு எவ்ளோ தேவப்படுமோ அந்தளவுக் உப்பு
உம் உம் உம்
உப்பயும் போட்டு நல்லா கேலரி விட்டுட்டு ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம
உம்
அப்டி ஒரு மீடியமா அப்டி ஆட்னா அப்டியே ஊத்த தளவுக்கு இருக்கும்ல
உம் உம் உம்
அந்த மாரி இதுல தண்ணிய ஊத்தி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கணூ
ஓகேஓகேஓகே தக்காளி எல்லா ஒன்னு கூட சேக்க கூடாது
தக்காளி சேத்தீங்கன்னா அந்த கலர் மாறிடூ அந்த அ பேரே வெள்ள குருமா தான தக்காளி சேத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டியா
கலர் சேஞ்ச் ஆயிடும் உம் சரி சரி ஓகே ஓகே
அதனால இத மாரி செஞ்சுட்டு இந்த விசில் போனதூ
உம்
எடுத்துட்டு கொஞ்ச நேரோ நம்ப ஓப்பன்ல வச்சு கொஞ்ச நேரோ கொதிக்க விட்டு கொஞ்சம் பால் ஒரு கால் டம்ளர் ஊதாணும்ல காச்சின பால் உம் காச்சின பால்
உம் உம் உம்
காச்சி நல்லா ஆர வச்சு வச்சிருப்போல
உம்
அந்த பால் ஊத்திட்டு
பால் வந்து எப்படி நீங்க அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறோ அந்த பால் ஊத்தணுமா
இல்ல இல்ல குக்கரை ஓபன் பண்ணிட்டு திரும்ப நம்ம கொதிக்க வைக்கிறம்ல கொஞ்சோ நேரம் அந்த டைம்ல ஊத்துலா இல்ல முன்னாடிய ஊத்தருனாலு ஊத்தி கூட முடி வச்சிடலா
திரிஞ்சிராது உங்களுக்கு தேங்கா இந்த பால் எல்லா சேத்து
ஒண்ணுமே ஆக்காது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
உம் உம் உம் ஓக்கே ஓக்கே ஓக்கே அப்புறோ எங்க வீட்டுல நாளைக்கு கீ நாளானிக்கு நாங்க செஞ்சுபாக்க போறோ இந்தரெசிபி
கண்டி கண்டிப்பா செம்ம டேஸ்ட்டா இருக்கு
உம் உம் எங்க பசங்களுக்கு தா செஞ்சு கொடுப்போ
ஆ லாஸ்டா கொத்தமல்லி தழ போட்டு எறக்குனுங்கின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு சப்பத்திக்கு பூரிக்கெல்லா சாப்ப ட அவ்வளோ டேஸ்டா இருக்கு
ஓக்கே ஓக்கே ஓக்கே செஞ்சு பாக்குறே செஞ்சு பாக்குறே
எ பையனுக்கு இத செஞ்சா பூரிதா செய்யணு
உம் உம் உம்
எ ஹஸ்பண்ட்க்கு செஞ்சா சப்பாத்தி தா செய்ணு ஆமா ஆமா ஒரே மாவுல ரெண்டா செஞ்சிருவோ நாங்க
ஆ ஓக்கே ஓக்கே ஓக்கே
நீங்க அந்த மாரி எது வேணுமோ டிரை பண்ணலா எனக்கு பூரிக்குன ரொம்ப பிடிக்கு நானு என் பைய எல்லா சா
ஓ அந்த சாப்டனஸ்ஸோட சாப்பிட நல்லா இருக்கு உம்
பூரியு அவ்ளோ டேஸ்ட்
நல்லா டேஸ்ட்டா இருக்கு சப்பாத்திய விட அதுக்கு நல்லா எடுத்துக்காட்டு ஓ ஓக்கே ஓக்கே கே உங்க பைய ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ போயாச்சு ஒண் ஒண்ணு இதுக்கப் அப்புறோ வேல இல்லையா அதால்ல ஒரு டீ போட்டு அப்டியே உக்காந்துட்டே நீங்க டீ குடிச்சீங்களா
நா அடிக்கடில்லா டீ குடிக்கிற பழக்கோ இல்ல
ம் ம் ம்
ஆ மார்னிங் ஒரு தடவை அதுக்கப்புறோ ஈவி்னிங் ஒரு தடவ அவ்வளோதா
அப்டியா எங்களுக்கு நடுவுல ஒரு தடவ ஒரு பதினோரு மணிக்கு டீ
ம் ம் ம்
பசங்க ஸ்கூல் போறதால காலையிலேயே சாப்ட்ருவோ அப்புறோ லைட் ட பசிக்காம இருக்குறக்கு டீ அப்புறோ எ சின்ன பையனுக்கு சுண்டல்லா கேப்பா
ஓ ஓ ம்ச் உங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறதுனால அதெல்லா செய்ய தோனுதா எனக்கு எங்க பசங்க கொளம்பனது அப்பா எப்ப ஃப்ரீயா இருக்குன்ற மைண்ட் செட் வந்துருது
ஆ ஆ ஆ
எனக்கது செய்யறதுக்கு இதாகல
ம் ம் ம்
அவங்க அந்தாண்ட போனது அடுத்த எந்த வேலைய நம்ம முடிப்போ அப்படிங்கிற மைண்ட செட் வந்துருது
ஆ
அதுவு இல்லாம ஒரு ஆளுக்காக டீ போடணுமா அப்டின்ற ஒரு தாட் வந்துருது கூட யாராவது இன்னொரு ரெண்டு பேர் இருந்தா தெரியாது
ஆமா
நம்ம ஒரு ஆளுக்கு என்ன போடுறோ போங்க அப்டின்ற மாரி ஆயிடுது
ம் ம்
அப்பறோ நீங்க கார்ல்லா கத்துக்குற நீங்களே கத்துக்கிட்டீங்களா
ஆ போறே நடுவில கொஞ்ச கொஞ்ச நாளு நெறைய ஃபங்க்ஷன் வருதா இப்ப ஆடி மாசம்ன்றதுனால அதுக்கு முன்னாடி இப்ப நெறைய பங்க்ஷன் வச்சுர்ராங்களா
ம் ம்
அதுக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது
டைம் கெடைக்கல இதுக்கு மேல கொஞ்சோ பிக்கப் பண்ணிடுங்க
ஆமா ஆடி மாசோ வந்துச்சுன்னா கொஞ்சோ ஃப்ரீயாயிடு அப்ப எந்த ஃபங்க்ஷனு இருக்காது
ஓ ஓ
அதுக்கப்பறோ தா திரும்ப
நம்மளோ டிபெண்ட் பண்ணாம இருந்தாதா நல்லா இருக்கு நமக்கு
கண்டிப்பா
அதனால ஓடிடுங்க எப்படியாவது ஓடிடுங்க
ம் அதுவு இப்ப நா சும்மா இருக்க கூடாது நு வீட்லயே கார பின்னாடி நகத்தி நிறுத்துவே அப்புறோ ரெண்டு நாள் விட்டு முன்னாடி நகத்தி நிறுத்துவே
ம் ம்
அத மாரி செஞ்சுட்டு இருப்பே அது எங்க எங்க வீட்டுக்காரு வந்தா கேப்பாங்க என்ன கார் அங்க நிக்குது
ம் யார் சேஞ்ச் பண்ணது ஆ
சேரி சேரி பரவால்ல பரவால்ல செய் செய்னுவாங்க
ஆமா அவுங்களுக்கு அது டச் விடாம இருக்கணுல
ஆமா
கொஞ்சோ அதுல இது பண்ணி நீங்க மூவ் பண்ணி ஓட்டி எடுத்தா தா உங்களுக்கு அது டச் இல்லா இல்லாம இருக் கோ
ஆமா
பத்து இருபது நாள் விட்டு போய் டச் பண்ணீங்கன்னா ஒரு பாயோ வர ஆரமிச்சுரு
ஆமா இதே எங்க வீட்ல ஒரு செப்டிக் டேங்க்க கிளீன் பண்ண ஒரு அண்ணா வந்திருந்தாங்க
ம் ம்
இது மாரி உங்க வீட்டுக்கார் இல்லையாமா கார் நகத்தணு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
ம்
செரி நா அப்டின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு வந்தே வந்துட்டு நா நகத் நீ நகத் துவியமா அப்டின்னு சொல்லி அவ்ளோ ஆச்சிரியமா கேக்குறாங்க
அதுதா லேடிஸு இப்ப ஏதாவது செஞ்சாலே ஆச்சரியமா தா பா கிறாங்க எல்லா
ம் அதா கேட்டா இல்ல நா நீங்க நகத் த்ரீங்களன்னு இல்லமா இல்லம்மா நீ போய் நௌத்துமா நீங்க தாமா செய்யணு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
அதுதா அத மாரி போட்டிவேட் பண்றதுக்கு நமக்கு வேணும்லா ஆளு
ஆமா நம்ம போனது அவுங்க அப்டியே அந்தண்ண அவ்ளவு ஆச்சரியமாயிட்டாங்க
அதுதா இப்ப எல்லா லேடிஸ் எல்லா கத்துக்கணு நறைய கத்துக்கணு
ஆமா
மத்தவங்களே டிப்பன் பண்ணியு இருக்க கூடாது அந்த காலோ மாரி
ஆமா அதுவு நா கொஞ்சோ உருவோ சின்னதுன்றதுனால கொஞ்சோ இந்த பொண்ணால முடியுமா அப்டின்ற மாரி பாக்குறாங்க
ஆ ஆ இந்த பொண்ணு நகத்திருவாங்களா
ஆமா ஒரு வண்டி ஓட்டுறதுக்காக நா போயி குண்டாகிட்டா வர முடியு
டோன் பைய அ என டோன்ட் ஜட்ஜ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல மேல் தோற்றத்த பாத்தா ஆள் போடாதீங்க
ஆமா அப்டித்தா அன்னைக்கு அந்த அண்ண ஆச்சரியமா பாத்துட்டாக
ம் ம் அதா இப்டி இருக்காங்களே இவங்க எப்டி இத மூவ் பண்ணுவாங்க அப்டின்ற தாட்டுக்கு வந்திருப்பாங்க இவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா
ஆமா
அப்டின்ற மாரி யோசிச்சுருப்பாங்க
எனக்கெல்லா எல்லாமே கத்துக்கணு நமக்கு தெரியாதுன்னு எதுவுமே இருக்க கூடாதுன்ற மாரி எனக்கு தோணு
நெறைய சான்சஸ் இருக்கு அதுல எதயாவ்து நம்மளால முடிஞ்சதயாவ்து கத்து வச்சுக்கணு கொஞ்சொ கொஞ்சொ
ஆமா அதுவ் எங்க வீட்டுக் கு ஒரு தாத்தா வருவாரு அவரு சொல்லுவாரு களவும் கற்று மறக்கணுமா
ம் ம்
அப்டின் சொல்லுவாரு அந்த தாத்தா
ம் ஓ ஒ
திருடுறதையு கத்துக்கணுமா அதுக்கப்
கத்துக்கணு ம் ம் நல்ல இதுதான
ஆமா
அதையு கத்துக்கணு
ஆமா திருடவு கத்துக்கணு ஆனா அத மறந்துரணு அதுக்கப்றோ அப்டின் சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தெரியாதது எதுவுமே இருக்க கூடாது அப்டின் சொல்லுவாங்கா அந்த தாத்தா ஆமா
ம் ம் ஓகே ஓகே கே
க்கெல்லாமே கத்துட்டே டெய்லரிங் ஆரி
ம் சூப்பர்
என்னால இந்த பியூட்டிஷியன் போனுன் நெனைக்கிறே ஆனா எங்க ஊர்ல இல்லன்றதுனால என்னால போக முடில
பசங்க கொஞ்சொ வளரட்டு விடுங்க அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு புடிச்சத போய் செய்லா
ஆமா அர மண் நேரோ அது டிராவல் பண்ணி போய் நம்ம என்னால கத்துக்க முடியல
ம் ம்
அதனால பாத்துட்டுருக்கே
இல்ல பசங்க வளரட்டு விடுங்க அவங்க வளந்தாங்கன்னா நீங்க போயிட்டு வர கொஞ்சோ லேட் ஆனாலு பசங்க கொஞ்சொ மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணுல்ல
ஆமா கண்டிப்பா
அவ்ங்க வளந்தப்பறம்மா போயிட்டு வர்லாம்
ஆமா இன்னொரு ஒன்ற வருஷோ எ சின்ன பைய ஸ்கூல் போயிட்டானா அதுக்கப்பறோ என்னன்ன கத்துக்க முடியுமா எல்லாத்தையு கத்துக்கணு
கண்டிப்பா கத்துக்கோங்க ஓகே ஓகே ஓகே நா ஹஸ்பண்ட்லா வேலைக்கு போயிட்டே ஆ ஓகே ஓகே ஆ பாருங்க பாருங்க அப்பத பாருங்க ஆ ஓகே